ஹலோ ஆஹ் தோழி கேக்குதுங்களா வணக்கம் தோழி தொழ சொல்லுங்க தோழி பழைய அழை நீங்க ஒரு விஷயம்
ஆமா ஆமா சரியா அதாவது ஆஹ் பாத்தீங்க அப்டின்னா அவங்க பண கட்டிட்டு ஆஹ் இவ்வளோ பணம் கட்டுதுன்ற அறுபதாயிரம் கட்ட சொன்னாங்க கட்டிட்டு அது மூணு லட்சம் ரூபாய்க்கு அஹ் அதுக்கப்பறமா நீங்க இன்னு ஒரு மூணாயிரம் ரூபா பேர் கொண்டு பணம் செலுத்த வேண்டியது இருக்கு இது அப்டின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அறுபதாயிரம் ரெடி பண்ணி கட்டுனது வந்து அவங்களுக்கு அது பெரிய தொகயா உங்களுக்கு தெரியல ஆனா இந்தந்த மூணாயிரம் கட்டும்போது அவங்களுக்கு அது பெரிய தொகயா உங்களுக்கு தெரி்ஞ்சிருக்கும் போல அது எப்டின்னு எனக்கும் தெரியல அந்த மூணாயிர ரூபா கட்ட சொன்னது வந்து அவங்க முழிச்சுக்கிட்டாங்க ஓ இப்ப வந் ஃப்ராடு கம்பெனி நம்மகிட்ட வந்து பணம் வாங்குறாங்க இது வந்து உண்மையான கம்பெனி கெடயாது அப்டின்னு சொல்லிட்டு அது அதுக்கு அப்புறம் உடனே அவுங்க வந்து போயிட்டு போலீஸ் கம்ப்ளைன் கொடுத்து ஆனா அந்த பணம் வரல அது எப்படி வரும் அதோ அந்த பணத்தை வாங்கற முடியல அது இதெல்லாம் நடந்து கிட்டத்துட்ட ஒரு மூணு வருஷம் இருக்கு தோழி கண்டிப்பா
உம் உம்
போனா அப்டியே வேஸ்ட்டா அறுவதாயிரம் ரூபா முழுசாவே போயிடுச்சு ஆனா அவங்களும் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு நல்ல நிலைமையில இல்ல இப்போ திருமணம் வயது அப்படின்னா பாத்துக்கோங்களேன் பெரிய ஒரு நல்ல நெலமைல இல்ல ஆஹ் செரமப்படுற சூழ்நிலைதான் ஏதோ ஒரு ஒரு ஒரு எமர்ஜென்சி அப்டினு சொல்லிட்டு அந்த லோன் ரெடி பண்ணாங்க ஒரு சில பயங்கரமா அதுல போய் லாக் ஆயிட்டாங்க
செரிங்க தோலி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அதுல இருந்து எப்டி மீண்டாங்க தோலி
அதிலிருந்து என்ன மீண்டாங்க அவங்க அவங்களோடைய நகை எல்லாம் ஒன்னுத்த போய் அடமானம் வச்சு திரும்ப எனக்கு அவங்க பணம் கொடுக்குறதுக்கு அவங்களுடைய ஒரு மாதம் சம்பளமும் அதுல போயி்டுச்சு என்னோட சம்பளத்தை எனக்கு திரும்ப கொடுக்கணும் இல்லையா என்கிட்ட சொல்லிவாங்குன நகையை நான் எங்க வீட்டுக்கு பணத் கொடுக்கணும் என்கிட்ட சொல்லி வாங்குனது வந்து இப்ப வந்து லோன் வரும் நா உடனே உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு போட்டு விடுறே அப்படின் சொல்லித வாங்கினாங்க உன்னோடைய நகையை அடகு வச்சுதான் அவங்க வந்து என்னோடைய பணத்தை கொடுத்து அதுல இருந்து அவங்க மீண்டு வந்தாங்க அதெல்லாம அதுல அதிலிருந்து நான் வந்து ரொம்போ ஹ இதான் இருப்பேன் நானு இந்த மாதிரி இன்ஸ்டா ஊடகங்கள்ல வர்றதை வந்துட்டு வர்ற செய்திகள வந்து நா எப் எப்போதுமே நான் வந்து நான் நம்ப மாட்ட தோழி
உம் கண்டிப்பா தோலி அது ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க இப்ப சிலவங்க வந்து ஒரு நல்ல விஷயம்தான் வந்து போடுவாங்க நிஜமாலுமே அவங்களுக்கு வேலைக்கு வந்து ஆட்கள் தேவையா இருக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனியா தா இருக்கும் அந்த மாதிரி இருக்கறத வந்தா இப்ப நீங்களும் வந்து எந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஆகட்டும் இல்ல சமூக ஊடங்கள்லாம் வந்து நீங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுப்பீங்க தொடர்பு கொள்ளுவீங்க தோலி
ஹ அதுதான் தோலி இப்ப நம்ம ஊடகத்தின் மூலைமா வர்றது வந்து அதிகமா நம்ப மாட்டேங்க நமக்கு தெரிஞ்சவர்கள் யாரும் நமக்கு அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்க இப்ப வேலை பார்த்த சம்பளம் வாங்கியிருக்காங்க அது கண்டிப்பா நா அவங்க நம்மள எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து நா-நா தெரிஞ்சுகிறதுக் அப் அப்புறம் தான் ந அதல்ல சேர வந்துறக்க நா இப்பெல்லாம் வந்து வரக்கூடிய விஷயங்கள நறைய நம்புறதே கிடையாது
உம் ஓ செரி-செரிங்க தோலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது வந்து தொடர்பு கொண்டு அஹ் செரி அப்போ இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து நீங்க எதுவுமே வந் தி இது பண்றதுல்ல இல்லைங்களா அவ் உங்களோட பெசிமோயில வந்துட்டு உங்களோட மோ மொபைல் நம்பர் அந்த மாரி கொடுக்குறதே இல்ல இல்லலைங்களா
கொடுக்குறது இல்லனு சொல்லு அந்த மாதிரி நான் வந்து நக கொடுக்குறது இல எனக்கு நல்லா தெரிஞ்சு எப்ப உங்களுக்கு உபயோகம் தெரியும் அப்படின்னா நீங்க ஏதாவது வேலை பார்த்து சம்பளம் எடுத்து விட்றிங்கனா அப்படின்னா மட்டும் தான் நான் அதுல வந்து பாபேன்
ஓ சேரி செரிங்க தோழி இப்ப வந்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது வந்து இல்ல நெஜமாளுமே இந்த மாதிரி ஆஹ் வந்த வேலைவாய்ப் இப்ப நெஜமாளுமே குடுக்குறாங்க அப்டிங்குறா மாதிரி சில வலைதளங்கள் வந்து உங்களுக்கு சொல்றாங்க அப்டின்னா அத நீங்க எத்துப்பீங்களா தோழி அப்புடிங்க
நா ஏத்துக்க மாட்டே அததா நா சொல்றேயில்லையா எனக்கு வந்து இப்போ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தோழி வந்து அவங்க வந்து அதுலயிருந்து சம்பளம் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி நா சம்பளம் எடுத்திருக்கு அப்டின்னு சொல்லி காமிச்சாங்கன்னாக்கா நா வந்து அதுல சேர்வே நா ஐல்லனாக்கா நா அதுல போயி நானு மெனக்கெட மாட்டே ஏன்னா நமக்கு நெறைய ஊடகங்கள போயி நீங்க இன்ஸ்டாவ ஓபன் பண்ணீங்கனாவே இந்த வேலைக்கு இந்த வேலயிருக்கு அந்த வேலயிருக்கு அது இது சொல்லி வந்துகுட்டேயிருக்கோ நீங்க பாருங்களே நீங்க அதாவது நம்ம இன்ஸ்டாவுல வந்து நம்ம எதாவது ஒரு முதல் என்ன விஷியோ நம்ம பாக்குறோமோ அத தொடர்ச்சியாதா அடுத்தடுத்து வரும்
கண்டிப்பா கண்டிப்பா
இன்ஸ்டாவாயிருக்கட்டும் ஃபேஸ்புக்காயிருக்கட்டும் நம்ம நல்லதா பாத்தாலும் நல்லததா காட்டோ கெட்டத பத்தாலும் இந்த கெட்டததா காட்டும் இப்ப இதுதா தொடர்ச்சியா காட்டும் அதனால வந்து நானோ வந்து அஹ் இன்ஸ்டால வர்றதெல்லா எதையுமே நா நம்ப மாட்டே இது வரைக்கோ என்ன நா அடி அடிப்பட்டத்துனால நா கொஞ்சோ தெளிவாயிருக்குறே
உம் சேரிங்க தோழி புரியுதுங்களா தோழி நீங்க இந்த ஒரு முறைதா வந்துட்டு இந்த மாதிரி ஏமாந்தது உண்டா இல்ல இதுக்கு முன்னாடியோ வந்துட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு இப்ப நெறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாண்ட் ரைட்டிங் ஜாப் மாதிரியெல்லா வந்து நாங்க இது பண்றோ நீங்க வந்து நாங்க பொருட்கள் குடுத் தோ நீங்க இவ்ளோ கட்டுனா போதோ நாங்க எழுதி கொடுத்துடுவோ நீங்க வந்து எழுதி கொடுத்தா போதும் அப்டிங்குறா மாதிரி நெறைய வந்து வந்துட்டு
இல்லயில்ல ஆமா ஆமாம்மா அது என்னோட இன்னோரு தோழியுமே அத சொல்லியிருக்காங்க ஏதோ வந்து வீட்ல வந்து இந்த ஹாண்ரட்டிங் மா திரி எதோ ப்ராஜெக்ட் ஒர்க் குடுத்துருவாங்களாமா சோ அத வந்து நம்ம செஞ் டோம்னா அதுக்கான பேமெண்ட் வரோ அப்டின்ற மாதிரி அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க வந்து முதல் முறையா செய்ய போறே அப்டின்ற மாதிரி சொன்னாங்க இப்பொழுது நா முதல் முறையா செய்ய போறே அதனால நா அத செஞ்சு பாத்துட்டு எனக்கு அதுக்கான அ சேலரி வந்தது அப்டின்னா எனக்கு வருமானோ வந்தது அப்டின்னா அதுக்கப்புறோ சொல்றே அப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறோ நா அவங்ககிட்ட கேக்கல இப்ப நீங்க என்ட கேக்கோ பொழுதுதா எனக்கு அது ஞாபகமே வருது
உம் சேரி செரிங்க தோழி அ இப்ப ஏது அவங்க அத ரெகுலரா பண்ணிட்டுயிருக்காங்களா இல்ல வேற எதாவது வேலைக்கு சேர்ந்துட்டாங்களா எதுவோ தெரியாதுயில்லங்களா
இல்ல அதுதானா அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இது மாதிரி ஒரு வேல இருக்கு நம்ம இவ்ளோவோ வந்து அவங்களுக்கு பண்ணி குடுத்து முடிச்சு குடுத்தோ அப்டின்னா அதுக்கான வருமானோ இவ்ளோவு வரோ அப்டின்றா மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா நா அதுக்கப்பறோ உங்களுக்கு க்குன்னா தொலைபேசியில நான இல்ல அதனால எனக்கு வந்து தெரியிறவங்கல்லாம் நான் அவங்கள்ட்ட கேட்கணும் அதுக்கான வருமானம் வாங்கினாங்களா எப்டி என்னன்னு அவங்கள்ட கேக்குதும் நீங்க கேட்டதுக்கு அப்புற தான் எனக்கு அந்த ஞாபகமே வருது
செரி செரிங்க தோழி இப்ப அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெறைய சமூக ஊடத்தல வலைத்தளங்கள் ஆகட்டும் இல்ன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும் ஆ இதுலயும் இந்த மாரி வந்து ஏமாத்துறாங்க பணத்த வந்து வாங்கிட்டு நம்ம பொருள வந்து போட்டு விடுறேன் அப்டிங்கற மாரி சொல்லிட்டு போட்டு விடுறதுல்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பொருட்கல்கள்ல்லாம் இப்படி ஏமாத்த மாட்டாங்க ஒரு போன் வாங்குறோம் ஒரு லேப்டாப் வாங்குறோம் அப்டிங்கிற மாரி வருஷத்துலதான் வந்து இந்த மாரி ஏமாத்துவாங்க அந்த மாரி ஏதாவது அனுப்ப
அதே இருக்கு சொல்லி அதாவது இப்ப ஒன்னும் இல்ல நம்ம வந்து இந்த இன்ஸ்டால்ல்லாம் பாத்தீங்க அப்டின்னாக்கா இந்த துணிகள் துணிகள் வியாபாரம் நெறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால வந்து இப்ப இருக்கு இதுக்குனே வந்து ஆர்டரு ஆபுனும் அவ்வளவு துணி ஆர்டர் பண்ண நைட்டே ஆர்டர் பண்ணலாம் அ புடவே ஆர்டர் பண்ணலாம் அப்டின்ற மாரி நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னாக்கா அட்வர்டஸ்மெண்ட் நெறைய வருது ஆனால் அதில் பாத்தீங்க அப்டின்னா நீங்க நார்மலா ஒரு நான் வந்து ந எந்த ஒரு இன்ஸ்டாபிரம்மலா நான் பத்தது ஆ அவங்க என்ன பண்ணிரு அவங்களுடைய ஐடியா வந்து அவங்களுடைய அவங்க அவங்கோடைய ஐடிய இவங்க வந்து திருடி இவங்களுடைய பேஜ்ல வச்சு இருக்காங்க எப்டின்னா அவங்களுடைய அதாவது அவங்க ஒரு கெழந்தையோட பட்டுப்பாட சட்ட வந்து அவங்க கிட்ட எடுக்கணும்னா ஆயிரம் ரூபாய பாவா அவககிட்ட எடுக்கக்கூடிய விலை திருடி வெச்ச இல்லயா இங்க வந்து ஒரு பட்டுப்பா உடைய சட்டை வந்து இ இருநூத்தி ஒன்ம்பது ரூபாய் அப்டின்னு சொல்லி வச்சிருக்காங்க சொல்லி ஆனா அந்த பட்டு பாத்தீங்கன்னா அது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நமக்குன்னு ஒரு நமக்கு பா்த்து இந்த இந்த துணிக்கு இவ்வளவு விலை கொடுக்கலாம் அப்டின்ற மாரி நம்ம பாத்ததும் கணிக்கக்க கூடிய ஒரு அளவுக்கு இருக்கும் இல்லயா எ எனக்கு அத பாத்துட்டே இருக்கும் பயங்கர ஒரு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது பருக
உம்
ஆ நீங்க பேசுங்க தோ
அதுதான் அதுதான் தோழி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சமூக ஊடகங்கள் ஆகட்டும் இல்ல வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாரி ஆகட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து நான் அந்த மாரி வந்து ஆர்டர் பண்ணது வந்து உண்டு ஹ் அந்த மாரி செரி நம்ம ஆர்டர் பண்ணி ஏதாவது வாங்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஆ துணிமணிகள் வந்து நா இது வரைக்கும் வாங்கினது உண்டு இதே நான் ஆரம்ப காலகட்ட இதே ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்திருந்தீங்கன்னா நான கல்லூரி பயிலும் போதும் வந்துட்டு அந்த மாரி வந்து கெடையாது நம்ம ஒண்ணு் ஒரு கலர் வந்து போட்டோம்னா அவங்க ஒரு கலர்ல கொடு அறங்க அந்த மாிரிநெறைய ஒரு இதா இருந்தது
அதுல்ல கலறு கலற விட இல்ல கலற விட ஆ இவ துணிகள் வந்து இதமாரி ஏதாவது நம்மகு ஒரு ஆயிரூபா துணி பாக்கறதுக்கும் ஒரு இரநூத்தஐம்பது ரூபா துணியை பாக்கறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு இல்லங்களா அத பார்கற நல்லா ஒரு குவாலிட்டியா இருக்கு துணிய பாக்கறதுக்க நல்ல குவாலிட்டி இருக்கு நெறைய டிசைன் ஒர்க்க பண்ணிருக்காங்க அவ்வளவு டிசைன் பண்ணிருக்காங்க கைத்து கையாலயே வந்து மணி எல்லாம் வச்சு அது மாரி நெறைய ஒரு துணிய பாக்குறது அலங்கரிச்சிருக்காங்க அத போய் வெ அம்பது ரூபா அப்டின்னு சொல்லவு எனக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியானது ஆ அது இல்லாம சொல்லியிருக்காங்க மூணு துணி எடுத்தா ஒரு துணி ஃப்ரீ அப்டின்ற மாரி போட்டிருக்காங்
ம்
குடுத்துருக்காங்க மூணு பாப் சட்ட எடுத்த ஒரு பட்டுப்பாவாட சட்ட இலவசம் ம் அப்டின்னு சொல்லிட்டு
ம்
அது நா பாத்துட்டு இன்னைக்கு இந்த துணி வந்து இப்டி குடுத்துருக்காங்களே இது என்ன உண்மயா அப்டின்ற மாரி எனக்கு ஒரு பெரித்த அளவுல சந்தேகம் உடனே அந்த இன்ஸ்டா பேஜ எடுத் து என்னுடைய ரிலேஷனுக்கு நா அனுப்பி விட்டு அவுங்க கிட் ட நா கேட்டேன் இந்த மாரியே வந்து இந்த மாரிய போட்டிருக்காங்களே இது உண்மயா அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க அதுக்கப் அப்பறம் வந்து பாத்துட்டு சொன்னாங்க இது அத்தனையும் வந்து ஒரிஜினல் கெடையாது இது உனக்கு ஒரு பொய்யான ஊடக தகவல் இது அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதுக்க அப்பறம்தான் எனக்கு அது தெரியும் ஆமா அப்ப அவுங்க வந்து எனக்கு இதுல எவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எவ்வளவு அளவு இந்த மாரி எடுத்து காமிச்சிருந்தாங்க இந்த ஐடி கி இந்த ஐடிக்கி கம்பார பண்ணி
ம்
இப்தான் தெரியும் அ இந்த மாரி வந்துட்டு ஆ காமிச்சிருக்காங்க கம்மியா இருக்கு இது அப்டின்னு சொல்லிட்டு
செரி
டான் நெறைய விஷயங்கள் பலைய விஷயங்களா நா நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஞாப கொடுத்துருக்கீங்க மீண்டும் அடுத்த பேசலா